நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா மற்கிங்ளா
ஆ நலதோழி நலதோழி
இப்போ நம்ம பிரியாணி பத்தி பேசனோ இல்லையா தோழி ஆ அது நம்ம சி சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்பறமா சொல்லுங்க தோழி
சிக்கன் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சதுக்கு அப்பறமா நம்ப ஏற்கனவே எண்ணெயில வந்து பாத்திங்கன்னா ஒரு பச்ச மொளகா ஆனியன் தக்காளி அப்றோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சாப் பண்ணி வச்சிருந்த புதினா கொத்தம்லி எல்லாமே தூவி எண்ணையிலே நல்லா வதக் வதக்குனதுக்கு அப்பறமா இந்த மேக்கேட் பண்ண சிக்கன வந்து அதுல போடுவோந் தோழி. போட்டு நல்லா கொஞ்சோ கலறி விட்டோன்னா ஃபுல்லுமே மசாலா எல்லாமே ந ல்லா ஸ்ப்ரெட் ஆயி நல்லா ஈவனா ஆயில்ல வந்து நல்லா குக்காகு தோழி.
ம் செரி ஓகே‌ தோழி.
அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா தண்ணி ஒரு க்ளாஸ் அரிசிக் ரெண்டு க்ளாஸ் டம்ளர் தண்ணி தோழி. அது போட்டதுக்கு அப்றோ உப்பு காரோ டேஸ்ட் பண்வாங்க தோழி. உப்பு வந்து கொஞ்சொ அ ஜ் ஒருக்கல் ஜாஸ் தியா இருக்ணு தோழி அப்ப தா ரைஸ் போட்டனா நம்புளுக்கு ஈக்குவல் ஆகு. அது முடி
அப்பிடியே நீங்க ரைஸு பாத்திங்கன்னா அதுலியே போட்டு அ தண்ணி போ ட்டு அப்டியே கலந்து தம் ரைஸு தம் பிரியாணி மாதிரி. அ ஸ்
போட்டுட்டு அ வ வ ரைஸ் வந்து தண்ணி சுண்டற அள வுக்கு நல்ல ஒரு ஆஃப் பாய்லா வெந்திருக்கு தோழி. ஆஃப் பாய்லா வெந்திருக்கிறப்ப சிம்ல வெச்சுடுவங்க தோழி. நல்லா கொஞ்சொ களறி குடுத்துடுவே களறி குடுத்தொனா ஈக்வலா ஸ்ப்ரெட் ஆகு. கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சிருவே தோழி.
ம் செரி ஓகே எவ்ளோ எம் எல் லெமன் புழியணு தோழி ஒரு லெமனா?
லெமன் ஒரு லெமன்லா இல்ல தோழி ஆஃப் லெமன் புழிங்க தோழி.
அ செரி ஓகே.
அவ்ளோ பிழிஞ்சிட்டதுக்கு அப்றமா நம்ப உன் அரைச்சி வெச்சுருந்தல்ல இந்த மசாலா
அ செரி ஓகே.
தூவி உடுவந் தோழி.
ம் எலுமிச்ச சாறு போட்டுட்டு அதுக்கப்பறமா
ஆமாங் தோழி. ஃபைனலா ஃ பனலா இன்னு கொஞ்சொ பாயில் பண்ணி வர ஸ்டேஜ்ல இன்னொரு தடவ மசாலா கொஞ்சொ தூவி மேல தூ வீட்டு நெய் இருக்குல்ல தோழி நெய்யி அத வந்து கொஞ்சொ ஊத்துவ தோழி.
ஓ பிரியாணில நெய் கூட போடுவிங்ளா தோழி.
நெய் போட்டிங்கனா அதுக் கொஞ்சொ டேஸ்ட்டு வேற மாரி ரிச்சா நல்லா இன்னு அழகா நல்லாருக்கு தோ ழி.
செரிங்
நெய்ய கொஞ்சொ ஊத்திட்டு களறிட்டு சி ம்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெச்ருவங் தோழி. சாதோ வந்து நல்லா பாய்ல் ஆய்டுந் தோழி.
ம் செரி நம்ம சாதோ அதுல ஏட் பண்ணிட்டு அதுல நம்மொ ஒரு கிளாஸுக்கு ஒரு க்ளாஸ் அரிசிக்கு ரெண்டு க்ளாஸ் டம்ளர் தண்ணி அ அதுக்கப் புறமா நம்ம எவ்ளோ நேரோ அது விடணு தோழி?
எதத்தோழி நீங்க அரிசி போட்டவுனே பாத்திங்கனா அரிசி இ அ தண்ணிலா நல்லா இதாயிடு தோழி. தண்ணி கொஞ்சோ ஃபஸ்ட்டு வந்து போட்ட ஒடனே ஸ்லோ பண்ணக்கூடாது அரிசி வேகாது. போட்ட ஒடனே அரிசி போட்ட உடனே ஃபாஸ்ட்ல தா வெக்கணு தோழி ஒ டூ த்ரீ மினி ட்ஸ் ஃபாஸ்ட்ல வெச்சிங்னாளே நல்லா கொஞ்சொ வேகு. வெந்த உட்னே நல்லா களறி விடணு தோழி. நல்லா களறி விட்டடுதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாத்தீங்ன்னா அதுக்குள்ள தண்ணி சுண்டிடு தோழி
ம் செரி ஓகே
அலோ அதுக்கப்றோ ஸ்லோ பண்ணிங்கணா பாத்தீங்ணா அதுக்கப்றோ ஸ்லோ பண்ணிங்னா டென் டு ஃபிப்டீன் மினிட்ஸ்குள்ள நல்லா வெந்துரு தோழி
ம் செரி ஓகே தோழி இப்ப எனக் என்னன்னா நீங்க இந்த மசாலா எல்லா பண்ணிட்டு இல்ல அ தண்ணி போட்டு கொதிக்க விடணுமா இல்ல அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி போடுனுமா
இல்லங் தோழி நீங்க சிக்கன் போட்டுறீங்ளா
ஆமா
சிக்கன் போட்டுட்டு ஆயில்லயே ஒரு ஒரு சி சிம்ல வச்சு விட்டுட்டு மூடி போட்டு விட்டுட்டீங்னா அதுவே நல்லா எண்ணெ தனியா மசாலா தனியா வர மாரி நல்லா ஃப்ரை ஆயிடு தோழி
செரி ஓகே இப்போ நம்ம அரிசி இப்போ வேகவிடணுல
தோழி இருங்க தோழி அதுக் அப்றமா நீங்க வந்து இந் இந்தாப்ப ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்ருக்கே ரெண்டு கிளாஸ் கிளாஸ் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்ருக்கனா ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊத்தி சிக்கன் நல்லா பாயில் பண்ணிக்குங்க தோழி
ம் செரி ஓக்
அதுக்கப்றோ இன்னு ஒரு கிளாஸ் ஊத்துங்க
செரி ஓகே தோழி
அதுக்கப்றோ நீங்க நல்லா கொதிச்சோனே உப்பு காரம் பாத்துட்டு உங்களுக்கு தண்ணி வந்து சுண்டீடுச்சுனா கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஊத்திக்ங்க தோழி இல்லனா அரிசி அப்டியே போட்டு நீங்க இது பண்ணீங்னாலே உங்களுக் நல்லா வரு தோழி
ம் செரி ஓகே இது நீங்க எப்டி குக்கர்ல செய்வீங்ளா தோழி
குக்கர் நா விசில்லா போட மாட்டே தோழி குக்கர்லயே செஞ்சாலுமே வந்து நா வந்து தம் போட்டு தா ன் தோழி பண்ணுவே
ம் செரி ஓகே
நான் வந்து விசில் வக்க மாட்டேங்க தோழி
ஏனா நெறைய பேர் என்ன பண்றாங்கனா பிரியாணிய குக்கர்ல செஞ்சுறாங்க அதுல ஒரு மாதிரியா டேஸ்ட்
அது வேற மாரி டேஸ்டா ஆமாங்க ஆமாங் தோழி தோழி நீங்க எப்டிங்க செய்வீங்க தோழி
அ நீங்க இப்போ நீங்க சொன்னீங்ல்ல பிரியாணி இதே டைப்ல தா என்னனா நாங்க எண்ணே போட்ட உடனே இந்த பட்ட லவ லவங்க கிராம்பு இதெல்லா ஃபஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காய போடுவோ ஓ அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கொஞ்ச ஒரு ப்ரௌனா ஃப்ரை ஆயிடுச்சுனா அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி கொஞ்ச அதுலயு கொஞ்ச நல்லா இந்த வெங்காயத்துல நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்றமா கொத்தமல்லி புதினா ஆ இது பச்ச மிளகா அது எல்லா போட்டுட்டு அதுவு நல்லா கலக்கி விட்டுறணு நம்ளுக்கு தேவை அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா வ வதக்கிட்டு அதுக்கப்றமா நம்ம கறி ஆட் பண்ணுவோ கறி நம்ம எவ்ளோ அதுதா ரெடியா வாஷ் பண்ணீ நீங்க மேக்னேட் பண்றீங்ல நாங்க மேக்னேட் பண்ண மாட்டோ அப்டியே அந்த மசாலாலயே போட்டுடுவோ
சேரிங்க தோழி சூப்பர் தோழி சூப்பர் தோழி
துள்ளு அப்றமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ம்
எப்போமே பிரியாணி செய்யம் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
ம் நானுமே அப்டிதா தோழி நல்லா ஸ்மெல்லா ம்
நல்லா எடுத்து காமிக்கு இந்த பிரியாணி அரிசிய அப்றமா அந்த சிக்கன் நல்லா ம மசாலா போட்டு நல்லா கலக்கிட்டு அ நம்ம என்ன பண்ணுவோ அதுக்கு மேல இந்த மொளகாத்தூளு மஞ்சள்த்தூளு தென் கிரேவி மசாலா
ஆ
அது எல்லாம் போட்டு அது எல்லா கொஞ்சோ நல்லா கலக்கி உப்பு எவ்ளோ தேவையோ அதுக்க ஏத்த மாதிரி உப்பு போட்ருவோ போட்டுட்டு அந்த நல்லா அந்த கிரேவிய நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்ப நாங்க என்ன பண்ணுவோனா சாப்பாடு தனியா வச்சிருவோ தனியா ஒரு அரிசி போல் ஒரு நாலு டம்ளர் அரிசி எடுக்குறீங்க அப்டின்னா அ அதுக்கு ஏத்த மாதி தண்ணில ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்றமா என்ன பண்ணுவோ அ தனியா அது பாயில் பண்ணுவோ
சேரிங்க தோழி
பாயில் பண்ணிட்டு அந்த அரிசி பொங்குன ஒரு பிப்டி பர்சன்ட் தா அந்த அரிசி வேகணு ரொம்போ கொல கொல ஆக்க கூடாது பிப்டி பர்சன்ட் வேகன ஒடனே நம்ம வடி கட்டிட்டு அப்றமா என்ன பண்ணோ இந்த ம ரெடியாயி சின்னா இதுல நம்ம எப்டி நீங்க எலுமிச்சப்பழோ சொன்னீங்களோ அதே மாரி எலுமிச்சப்பழோ தய் யிரு இது எல்லா அட் பண்ணி எல்லா மிக்ஸ் பண்ணி என்ன பிரிஞ்சு வர து நாங்க நல்லா ஃப்ரை பண்ணுவோ அதுக்கப்றமா நல்லா எண்ணெ பிரிஞ்சு வந்த அப்றமாதா என்ன பண்ணுவோ இந்த சாப் பாடு ரெடியாயிருக்கு இல்லையா இது எடுத்து அப்டியே இந்த மசா மசாலா ல போடுவோ போட்டுட்டு அத அப்டியே நம்ம சைட்ல இந்து அப் ஏலேக்கா மசாலால்ல கழக்கி விடணு
சேரிங்க
நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணோனா அந்த துணி வச்சு மூடி அதுக்கு மேல இந்த ஆ அண்டாக்கு மேல அந்த பிளேட்டோ மூடிட்டு அதுக்கு மேல ஒரு வெயிட்டா ஏதாது வச்சிருவோ வடி கட்டுன கஞ்சி அந்த மாதிரி வேற ஏதா வது வெய்ட்டான பொருள் வச்சிருவோ நம்ம தம்க்கு வைக்கும்போது என்ன பண்ணுவோனா கீழ அந்த பழைய தவ்வா இருந்துச்சுனா அது அப்டி இல்லாந்தா நம்ம அடி புடிக்காம இருக்கிறதுக்காக நெறைய பிளேட் மாதிரி கெடைக்குது இந்த ஸ்டவ்ல வைக்கிறது அதுவே வச்சிட்டு அதுக்கு மேலதா அந்த சக்தல் வைப்போ
ஓகே தோழி ஓகே தோழி ம்
நீங்க அந்த சாப்பாடு என்ன பண்ணுவீங்க அந்த மசாலால மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வைக்கும் போது ஒரு பத்து நிமிஷோ அதுல தம் வைக்கணு அது என்ன ஆகுனா கொஞ்சோ உன்னு கொஞ்சோ சாப் பாடு அந்த மசாலால நல்லா மிக்ஸ் ஆயி அந்த ஃப்ளேவர் நல்லா பிரிஞ்சு வரு சோ அந்த மாரி எங்க வீட்ல செய்வாங்க அதே மாதிரிதா நானு செய்வ எங்க அம்மா செய்வாங்க சூப்பரா இருக்கு பிரியாணி ஸோ அதே மாரி டேஸ்ட் ல நானு பண்ணுவ ப்ரோ
சந்தோஷோ தோழி சந்தோஷோ
ட்ரை பண்ணி பாத்துட்டு எனக்கு எப்டி வந்துச்சு நா சொல்ற தோழி நா சொல்ற முல்லை முறைல நீங்களு செஞ்சு பாருங்க தோழி
கண்டிப்பா ட்ரை பண்
உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச் சியா இந்தது தோழி நம்ம டைம் கிடைக்கும் போது மறுபடியு பேசலாம்
அ ரொம்ப மிக்க நன்றி தோழி மிக்க நன்றி தோழி வணக்கம் தோழி வணக்கம் தோழி